ஹலோ
ஹலோ
ஹலோ ப்ரோ
ஓகே ஓகே
ஹலோ
அம்மா அது இங்க இருக்கும்மா பாத்துங்க இதோ வெளில ஒரே ஒரு கால் மட்டு பேசிட்டு வர ஹலோ
நா கசக்குத்ல நா ஹலோ
ந்தேகல்
இப்ப கேக்குதா ஹலோ சிஸ்
இது கேக்குதுங்ளா உங்களுக்கு
ஆ இப்பதா கேக்குது மம்
ஓ ப்ரதர் நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கேனா நீங்க எப்டி இருக்கீங்கஸ்டர்
ஆ நல்லா இருக்கே ப்ரதர் வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்ளா
எல்லாரு நல்லாருக்காங்க
ஓகே ஓகே சாப்ட்டாச்சா
ஆ சார் சொல்லுங்க
ஆ நாங்களு சாப்ட்டாச்சு இதோ எ பைய விளையாடிட்டு இருக்கா அவன மேனேஜ் பண்ணிட்டே உங்ககிட்ட பேசிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதா இங்க வெயில் அடிச்சிட்டே மழ பெஞ்சுது ப்ரதர்
ஆ ஆ ஆ
ம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாரி அதிசயல்லா நடக்குமே நம்ம ஊர்ல சரி அதா
தொன்னித்தஞ்சு தமா
ஹலோ
ஹலோ
க்கீங்ளா ப்ரதர்
ஹலோ ஹலோ கேக்குதா சிஸ்டர்
ஆ எனக்கு கேக்குது ப்ரதர் உங்களுக்கு கேக்குதுங்ளா ஹலோ
ஆ கேக்குது வாய்ஸ் ப்ரேக் ஆயி ப்ரேக் ஆயி கேக்
ஆமா இங்க கொஞ்சோ இருக்கு ஒரு நிமிஷோ ஹலோ ஹலோ இப்ப கேக்குதுங்ளா ஹலோ ஓகே ஓகே ப்ரதர் ஒர்க் ஃபிரம் ஹோம்ல ஃபிளக்ஸ்சிபிலா அதா ஒரு சில ஒர்க்கு இல்லன்னா பிஸ்னஸ்
ஹலோ
ஹலோ
வாய்ஸ் ப்ரேக் ஆகி ப்ரேக் ஆகி வருதுங்க
ஓகே
ஆ சொல்லுங்க சிஸ்டர் இப்ப சொல்லுங்க ஹலோ மம் கேக்குதா